ஹலோ ஆமாமா எப்படி இருக்கீங்க
உம்ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா
உம் வாட்ஸ்ஸப்புல மெசேஜ் பண்ணாமலே திடீர்னு கால் பண்டிங்க நானே பயந்துட்டேன் ம் எங்க கால் வருதுனே தெரில இல்ல இல்ல சொல்லுங்க எங்க கால் வருதுனே தெரியல அதுக்கப்புறமா தான் அப்ல போய் பாத்தேன்
சேரி சேரி சேரி ஆ‌ ஆ இப்பதான் மெசேஜ் எனக்கு அதுகுள்ள வேற ஒருத்தவங்க ஒரு ரிலேட்டிவ் கால் பண்ணாங்க சேரி அதான் முடிச்சுட்டு சடனா போட்டேன் ஏன்னா அதுக்குள்ள மெசேஜ் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கு சேரி பிஸியாயிருவ எல்லாரும்ட்டு தான் டக்குன்னு போட்டுட்டேன் எப்புறம் என்ன சமையல்லாம் முடிஞ்ச்சு சம் மத்தியானத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சா
ஆஹ் காலையிலே யெல்லாம் முடிஞ்சு நீங்க
உம் கால்லே முடிஞ்சிருச்சு யெனக்குமே மத்தியானம் ஒரு சைடிஷ் மட்டும் சைன்ஸா முடி ம் சேலா உம் ம் என்ன ஒரு ஒரே இந்த மாசம் ஒரே கல்யாணமா இருக்குப்பா அய்யோ நேத்தி கூட கல்யாணத்து கல்லகுரிச்சிக்கு போயிட்டு வந்து ஒரு கல்யாண போனாதோட விட்றாங்களா அங்கயந்து விந்து கூப்றாங்க பொண்ணு விருந்து மாப்பிளை விருந்து வர வேர்ப்பு அடுத்தடுத்து பொண்ணு மாப்பி உள்ள கொண்டு போய் விடனும் அதுவும் முக்கிய சொந்தமாயிட்டோம்னா பங்காலி உடு அப்டி இப்டின்னு ஆயிட்டா ரொம்ப ஒரே வேலதான்
ஆஹ் ஹ் போய்ட்டு வந்தீங்களா
அப்றம் கள்ள குடிச்சு நாலு வாட்டி போயிட்டு வந்துரனும் போல டையடாயிருச்சு வந்தக்கால் ஊன்டறதுக்கு கூட்டாங்க அதோட உட்டுக்கு வந்தா கல்யாணத்துக்கு முத நாள்கி வந்து அப்புறம் பாத்தா அடுத்த நாளே கூப்றாங்க விருந்துன்னு நாலு வாட்டி ஒரே வாரத்துல இங்கிருந்து போய்ட்டு வரதுக்கு நாலுமணேரம் ஆயிடுது டயர்ட்டாயிடுது உம் ம் ஆஹ் வீட்டுக்காரவங்க நீ அத்தையோட போயிட்டு வா அப்டின்னு சொல்ட்டு போயிட்டாங்க கார்ல போனா கூட தெர்ல நேத்து பஸ்ல போயிட்டு வந்து அது பாத்தா ஸ்பைட் பஸ் கிடையாது போல ஏறி ஏறி இறங்கறதுக்குள்ள இடுப்பலியே வந்துருச்சு ஆஹ் அதுவும் என்ன யெல்லாமே கல்யாணம் பார்த்தா இந்த மாசமே வைக்கிறாங்க வரிசையா அடுத்ததுடுத்து கல்யாணம் இருக்கு அடுத்த வரமே புதன் வியாழன் கல்யாணம் இருக்கு ஒரு சடங்குருக்கு எல்லாரும் முன்னாடியே வரணும் முன்னாடியே வர ஆனா எல்லாம் தள்ளி தள்ளி வைக்கணும் எல்ல கல்யாணத்தை ஒரே நாள்ளே வச்சிருதா இங்க போறதா அங்க போறதுன்னா ஏதான் பண்றது ஆஹ் ஒருத்தவங்க நாலு டு ஆறு ஒரு ஊர்ல வைக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தா பத்து மணிக்கு பதினோர் மணிக்கு வைக்கிறாங்க எங்க போறதான்டி ம் உகும் ஆ சொல்லம்மா ஆசத்துக்கு பத்துருவா அகும் போல பண்றதுக்கே அதுவும் எல்லாம் முக்கியமான சொந்தத்துல நம்ம தூரத்து சொந்தனா கூட ஏதோ போனமா வச்சோம்மாண்ட்டு ஹ் ஆமா இல்ல கோல்டு செஞ்சவனுக்கெல்லாம் கோல்டு செய்யணும் அது அதுதான் மா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு எப்பா யெல்லா அப்பொதிக்கு ஐநூறுவா ஆயர்வாய்க்கு வச்சுட்டு போயிட்டாங்கா
ஹ ஹம்
இப்ப ஒரு உறவு கிராம்க்கு எங்க போறது பதினஞ்சாயிரத்துக்கு பதினாருவாக்கி உம் இப்ப அவ்வளவு நகை செய்ய வேண்டியதிருக்கு இப்ப அடுத்த வாரமே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு முக்கா பவுன் செய்யணுமா முக்கா பவுனுக்கு நான் இகி எண்பதாயிரம் தொண்ணூர்வாய்க்கு எங்கத்த போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவுங்கெல்லாம் வச்சு இப்பயே ஆறு ஏழு வருஷம் ஆகுது இல்ல அவுங்கெல்லாம் மனசு வந்து இது மாதிரி ஆ வச்சுட்டோம்‌ பா ஆ இப்போதிக்கி இவ்வளது வச்சோம் நீங்க ஏத பண்ணுங்க காசா போட்றதுனாலும் பரவால்ல அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு முப்பது ரூபா நாப்பது ரூபா ஏதது உஜ் பண்ணி போடலாம் இப்படி ஒரு கிராம்க்கு கே இவ்ளோ தான் ஆச்சுன்னா என்ன பண்றது இல்ல நாங்க அவ்ளோ செஞ்சோம் கம்மியா இருக்கு நீங்க பாதி போடுங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க அப்போனா அப்போ உள்ள நக இருந்தா அதே வந்து போடுங்க அப்டின்னு நக்கல் பண்றாங்க
அதுதான் அதுதான் ஏன்னா அப்ப உள்ள அப்ப வந்து நாற்பதுக்கு போட்டாங்கன்னா இப்ப ஒண்ணு ஒன்ற ஒன்ற ஒண்ணே கால நிக்கக்குது ஒண்ணு அப்படின்னா இப்ப நீங்க திருப்பி கடில கொடுத்தால அதே ரேட் தான வரும் ஒண்ணு ஒன்னே காலக்கு தான வரும் அப்ப நாங்க போட்டதையே குடுத்துருங்க
ஆஹ் வச்சிருக்க முடியும் அந்த காலத்து நகையா பாட்டு ட்டி நகையா அப்படியே பெட்டியில போட்டு வைக்கிறதுக்கு என்னமோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா அவங்களா வந்து மனசு வந்து பேசணும் அதுவும் எங்க அத்த ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது எப்படி நக செஞ்சா நக தான் செய்யணும் கிட்டத்தட்ட எங்க நாத்தனாருக்கு அப்ப செஞ்சாங்க நாத்தனருக்கு வந்து அ பங்க்ஷனுக்கு அதுக்கு எல்லாம் அப்ப அப்ப இடையில செஞ்சுட்டாங்க இருந்தாலும் பபங்க்ஷன் தான் வச்சுக்கிட்டே இருக்காங்களே ஏதாவது ஒண்ணு கல்யாணோ காதுகுத்து ஏதாவது இருக்கே ஏதாவது வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நாங்க இந்தாட்டி கிரகப்பிரேசம் வைச்சப்போ வைக்காததிங்கன்னு சொல்லிட்டோம் நகை தயவு செஞ்சு வைக்காதீங்கன்னு அப்பயும் கொண்டுட்டு வந்து காசு கொண்டுட்டு வந்து முக்கா பவுனுக்கு ஒருத்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்க முக்கா பவுன்னன்னா அதாவது எங்க அத்தையோட பெரிய மாமனார் மாமியார அவங்க பசங்க சொல்றான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிராம வச்சுட்டு போயிட்டாங்கப்பா என்ன பண்றேன்னே தெரல அதுக்குள்ள வேற கல்யாணம் வந்துச்சா அத கொண்டுட்டு போய் அஹ் வேற கல்யாணோ வந்துச்சு அவங்களுக்கு செய்யணுடாங்க எங்க மாமியார் பேமிலி பெரிய பேமலினால இப்ப பாத்தா செய்ய வேண்டியதே இப்ப கடை மாதிரி இருக்கு கடன் வாங்கி இச்ச மாரி இருக்கு ஏடா வாங்கனாங்கன்னு இட்ருக்கு கடைசில இந்த நகை எல்லாம் நமக்கு வரல கடைசியில இப்ப கல்யாணோ ஆகி இப்ப எல்லாமே பாத்தா யார் யாருக்கோ போகுது இந்த நகை எல்லாம் ஏன் கேக்குறீங்க ஆமா ஆமா அப்படிதா போயிட்டு ோ முன்னாடி வச்சது முன்னாடி செஞ்ச எழுதி எழுதி குடிச்சிருக்காங்க அவ்ளோ தா இவ்ளோ நாள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல கல்யாணோ ஆயி வந்தும் நம்ம தலைல பொறாங்க எல்லாத்தியும் ஆமாம்பா இதெல்லாம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அப்ப திருப்பி செஞ்சுட்டு தான் இருக்காங்க நம்ம நம்ப கல்யாணம் ஆன டைம்ல பெரிய அமௌண்ட் எல்லாம் இருக்கு இப்ப அதான பிரச்சனை ஒரு ஆயிரம் ஐநூறுனா போடலாம் ஒரு பத்து ரூவானா கூட போடலாம் ஆ நா சொல்றேன் ஒரு பத்து ரூவா பஞ்சுருவா காசு போடுவோம் அப்ப அப்ப அடுத்த அடுத்த விசேஷம் இருக்கு பத்து ரூவா பதினஞ்ச ரூவான்னு அப்படி போடுவோன்னு சொன்னாலும் விடமாட்ட ற்றாங்க இவங்க
உஹம்
போட்டு நகையா தான் போட்டு ஆகணும்ன்றாங்க
உம்
எனக்கு நகனா என்ன பண்றது ஒரு கிராமே இவ்ளோக்குது எங்க கணக்குப்படி பாத்தா ஆறு ஏழு பவுன் இருக்குமா இன்னும் ஏழு லட் இச்சத்துக்கு எங்க போறது தெரியல ஆமா என்ன பண்ணாங்கன்னே தெரல அப்ப அப்ப வச்சுட்டேன் போயிட்டு டானா ஆனா இப்ப நான் கல்யாணம் ஆ வந்துமே கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு பவுனு கிட்ட செஞ்சுருக்கோம் காசு இங்க வெச்சத அங்க அங்க வெச்ச வெச்சது இங்க அப்படியே மாத்தி மாத்தி இப்ப ஏன் கல்யாணத்துக்கு வந்த காசு எல்லாம் வெச்சிருந்தாங்க அத வெச்சு இவங்களுக்கு போட்டோம் இப்ப எங்களுக்கு கல்யாணத்த அப்ப போட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப அவங்க வீட்டு சைடு கல்யாணத்துக்கு போய் போட்டு வந்தாச்சு
அதுதான் அதுதான்
க்கு அஞ்சாறு பவுனு கிட்டா இருக்கு எப்படி குடுக்க போறோம்னனு தெரியல வீட்டுக்கு சேர்க்கறதா இவங்களுக்கு குடுக்கறதான்னு தெரியல வீட்டுக்கு சே கேட்க முடியாது இந்த காசுக்கு இனிமே
இல்ல அவங்க குடுத்தது உங்க கையில இருந்துச்சுன்னா அது ஒரு சேவிங்ஸ் தான் உங்க கையிலயே இருந்ததுன்னா அ எப்பவோ யாரோ வாங்கினது வந்துட்டு நீங்க திருப்பி செய்றீங்கன்னா
நம் நம்ம செஞ்சு நம்ம இது பண்ணியிருந்தோம்னா இதா இருந்திருக்கும்மோ கேட்டா உனக்கு தானே செயின் பண்ணி போட்டாங்க தாலி செயின் அப்படின்னு இப்படி சொன்னோம் நம்ம என்னத்த சொல்ற சொல்லுங்க கல்யாணத்துல வச்சு குடுப்பாங்கள தாலிச்செயின்னா மாத்தினதுக்கு சொல்றாங்க அப்படி சொல்லும் போது செரியது நமக்கு தானே வந்த மாதிரி இருக்கு அத அவங்க கடமை அத வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க
ஆஹ்
உம் திருப்பி மாப்பிள்ளைக்கு போட்டிருக்கோம் அதெல்லாம் அவங்க கணக்கு பண்ணல இவ்வளவுதான் இருக்கு இருக்கிறத எடுத்து இருந்தது எதாவது கொடுக்க வேண்டிதான் ஒரு அரை பவுன் மோதிரம் இருக்கு இப்ப வர வரறதுக்கு அவங்க முக்கால் பவுன் செய்யறதுக்கு அதுதான் செய்யணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது இடையில ஏதாவது வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் அந்த பொண்ணு இப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணிருக்கு அந்த பொண்ணு கல்யாணம் ஆறதுக்குள்ள எல்லாம் நக ஒரு லட்சம் ஆகு தா ரெண்டு லட்சம் ஆகுதா தெரில
அதனால இப்ப வாங்கினது இப்பவே செஞ்சறது நல்லது
அதுதான் நானும் நினைக்கிறேன் இருக்கு நம்ம நகையா பரவாயில்ல ஏதாவது போட்டு கலரு புதுசாதை குடுத்துட்டு மாத்த முடியலாமமா மாத்தனா எவ்வளவு செய்கூலி சே
ஐ்யோ புதுசு குடுத்து மாத்த முடியாது நம்ம இன்னியாருக்காவது வைக்க வேண்டியது என்ன காய்னா வச்சுட்டுரலாம் அவங்க ஏதோ யார்கோ வைக்கிறத வச்சுட்டு போறாங்க ஆனா நகையா வாங்கிட்டு அந்த நகையை திருப்பி கொடுத்தோம்னா நம்மளுக்கு தான் பத்தாயிரம் இருபதாயிரம் நஷ்ட ஆகும்
ஆமா ஆமா நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் நகசீட்டு ஒண்ணு போட்டிருக்கோம் அது வரறது அப்படியே காயனா அது இன்னும் முடியல அது ஏழு மாசம்
உம்
அது என்ன ஒரு ரெண்டு கிராம் வருதா எவ்வளவு வருதுன்னு தெரல அதுக்குள்ள ஏறி போய் ஒரு ரெண்டு கிராம எடுத்து வச்சுக்கிட்டா ஏதாவது போட்டுக்கங்கதான் இனதான் இனிமேலல்லாம் நக நாங்க இருக்க முடியாது போல காசா வா வரவுங்க போறவங்க எடுத்து போட்டுற வேண்டியது தான் சொந்தகாரம் இப்பதான் தெரியுது எங்க சைட்லாம் அவ்ளவுவ சொந்தகாரம் கொஞ்சம் கம்மி இவங்க சைடுல மாமியாரோ அஞ்சு மாமியாரு அவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு பேரு ரெண்டு ஜென்ஸ் ரெண்டு பேரு ரெண்டு மாமா ஆமா சி ரெண்டு எனக்கு வந்து அப்பா வரும் உங்களுக்கு ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இவங்க ஏழு பேஃமிலி ஆயிடுச்சா ஒவ்வொரு பேஃமிலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மூணு மூண்டு பிள்ளைங்க இருக்கு அந்த பிள்ளைங்க இப்ப எல்லாம் ஏஜ் அட்ட பண்றது கல்யாணம் இப்படி போயிட்டு இருக்கு மூணாவது தலைமுறைக்கும் இ பண்ணிட்டு நம்மளுக்கு அதுல போயட்டுருக்கு நம்ம இப்பதான் வந்து இற சொந்த வீட்டுக்கு இனிமே தான் நம்ம செய்யணும் நான் சொல்லிட்டே இனிமே என்ன காசா வைக்க சொல்லிருங்க காசுன்னா அப்படியே திருப்பி குடுத்துக்கலாம் பத்தாயிரம் வச்சா ஒருஅஞ்சரூவா சேர்த்த கூட போட்டுக்கலாம் போ அப்படின்னு சொந்தக்காரவங்களுக்குல்லாம் அப்படித்தான் வைக்கிற மாதிரி இப்ப இந்த
நகைனா இப்ப பாத்தீங்கன்னா விலை ஏற ஏற நம்மளுக்குமே திருப்பி செய்றதுக்கு சங்கடம் பங்சன் பத்திரிக்கை கைடுத்தாலே நம்ம யோசிக்கிற மாரிதான் இருக்கு அடடா பங்ஷன் வச்சுட்டாங்களா போகணுமா என்னடா பண்ண பண்றது அப்படிங்கற மாதிரிதான் ஒரு யோசனையா இருக்குது எங்க போய் நிக்கும்ன்னு தெரியல இதெல்லாம் ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஹலோ